கேக்குதா
அ அ கேக்குது தோழரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வந்து விளையாண்டுருப்போ இல்லைங்களா பசங் பிள்ளைங்களோட எல்லா அத பத்தி நீங்க என்னென்ன மாரி விளையாட்டுகள் வந்து விளையாடுனீங்க அதுக்கப்புற நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு வெளில வந்து ஒரு நமக்கு திண்பண்டம் எல்லா அந்த மாரில்லா வித்துட்ருப்பாங்க அது நெறைய விஷயங்கள் அத பத்தி சொல்ல முடியுங்களா
அத பத்தீன்னா நா சின்ன வயசுல வந்து இந்த மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் லா விடுவாங்க தோழரே அந்த மாரி வெயில் கோடை கால லீவுல விடும்போது நாங்க வந்து நாங்க வந்து நா எப்பவுமே இருக்குறத வந்து ஒரு வாட் பாக்கி எடந்தா நாங்க இருக்குற எட அந்த எடத்துல வந்து எங்களுக் இந்த எடம் வந்து எங்களுக்கே தெரியாது சொல்லபோனா நாங்க இருந்தது வேற எடம் நாங்க ஸ்கூல்லிங்க பக்கத்துல புருஷோகத் த்துல இருக்குறதுனால அங்க சிப்ட்டு ஆய்ட்டு இங்க வந்தோம் இங்க தெரிஞ்சவக ஒருத்தங்க இருந்தாங்க அதாவது எங்க ஆண்ட்டி அதாவது எங்க அம்மாவோட தங்கச்சி அவுங்க வந்து இங்க இருந்ததுனால அவுங்க சொன்னதுனால இந்த எடத்துக்கு சிப்ட் ஆகி வந்தோ வந்ததுக்கு அப்றோ தா அவுங்க பசங் பசங்களா இருக்கட்டு இந்த பில்டிங்ல இருக்குற சின்ன பசங்கலா இருக்கட்டு எல்லாருமே சேந்து நாங்க ஒரு குரூப்பா கேங்கா தான் சுத்திட்டு இருப்போ எப்பயுமே இந்த மே மாச இந்த மேரி கோடைக்கால லீவ் வுட்டாங்கன்னா இல்லன்னா எதனா ஒரு பத்து நாள்னா தா சொல்லுவே அதாவது வந்து டிசம்பர்ல வந் வந்து ஒரு பத்து நாள் லீவ் விட்டாலு இந்த பொங்கல்ல ஒரு அஞ்சு நாள் லீவ் விட் ட்டாலு எல்லாருமே ஒரே எடத்துல வந்துட்டு குரூப்பா ஒக்காணுந்து இந்த திரி ரோசல்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த பேப்பர்ல எழுதிட்டு இருந்த ஸ்டாரு யா அந்த மாரி கேம்ஸ்லா வெலாடிட்டுருப்போ அப்றமா அந்த நாங்களே புதுஸ் புதுஸ் த்த கண்டுபுடிப்போ அதாது சின்ன சின்னதாது பொருல்லா ஒழ்ச்சு வச்சுட்டு அதுக்கொரு சின்னதா மேப் மாரி பண்ணி சின்னதா மேப் மாரி பண்ணி யாரு பர்ஸ்ட்டு கண்டுபுடி க்கிறாங்களோ அவுங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் அதிகமா அப்டின்ற மேரி ஒரு கேம் வெலாடுவோ அது நல்லாருக்கு தோழரே அத மேரி அந்த டீ குடிச்ட்டு சாய்ங்கால டைம்ல வந்து நாங்க வெளையாடும் போது பெரியவங்களு எங்களோட சே சேந்து விளாடுவாங்க அந்த த்ரி ரோஸசா இருக்கட்டு இந்த ஒன் டூ த்ரி பூஸ்டா இருந்த ராஜ் ஜரணியா இருக்ட்டு ஏன்னா வந்து அப்ப பத்து பாஞ்சு பேரு ஒன்னா இருப்போ சொல்ல போனா‌ அது சின்ன வய்சுல எங்களுக்கு இந்த லாக்டவ்ன் டைம்ல யாருக் ட்டு லாக்டவ்ன் டைம்ல கூட இந்த இரிவு நேரத்துலயா இருக்கட்டு சாய்ங்கால நேரத்துலயா இருக்கட்டு எல்லாருமே வீட் வீட்ல இருக்கறதுனால பெரும்பாலு அந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உக்காந்துட்டு ஒரு மாரி ஒரு கட்டம் போட்டு ஒரு வெளாட்டு வெளாடுவாங்க அந்த பேரு விளாட்டு பேரு எனக்கு தெரில அந்த டைஸ் மாரி ஒன்னு இருக்கு அத உருட்டி பரம பதமா என்னமோ சொல்லுவாங்க அந்த மேரி அது வந்து எழு த்துக்கிட்டே இருக்கு அந்த கேம் வந்து ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டே இருக் ஒனனா எப்புடின்னா ஒ ஒரு டீம்னா ரெண்டு டீம் தா இருக்கு அந்த ரெண்டு டீம்ல வந்து மூணு மூணு பேரு ஆர் ஆறு பேர் அந்த மேரி இருப்பாங்க அவுங்க டைஸ் உருட்டி உருட்டி போக அதுவும் போய்ட்டே இரு கு கேம் வந்து அப்டியே சின்ச்சியராஸ் சீரியஸா போய்ட்டே இருக்கு அந்த மேரி நெறைய கேம்ஸ் நாங்க வெளாடுவோ தோழரே அந்த மாரி கோடை காலம் வி விடுமுறை வந்தாலு இந்த விடுமுறை டைம்ல இருந்தாலு நெறைய கேம்ஸ் விளாடிருக்கோ அதுல வந்து நெறையா மெமரிஸ் இருக்கு இந்த மாரி இந்த கேம் வெளாடும் மோது நெறைய திட்டிப்போ சிரிச்சிப்போ அடிச்சு போ அந்த மேரி அவுங்களோட நம்ம இதுவா இருப்போ அல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச பிரெண்ஸ்ஸாதா இருப்பாங்க மோஸ்லி அதுனால வந்து நம்ம என்ன பேஸ்னால அவுங்க பெருசா ஒண்ணு எடு த்துக்கமாட்டாங்க அதுக்கேத்த மேரி அவுங்களே நம்ம இது பண்ணிகிட்டு இந்த கேம்ல நா ஒண்ண போட்ருவே இந்த கேம்ல அது த்க்கலா நம்ம கண்டிப்பா அதாவது வந்து ரெண்டு பேரு வந்து இந்த கேம் ஜெய்ச்சே ஆவுணு அப்டின்ற மேரி ஆ டுவோ அந்த மேரி அந்த மேரி பறம பதமா இருகட்டு உக்கான்ட்டு விளாடுரதா இருக்கட்டு அந்த மேரி நெரய கேம்ஸ்சு நாங்க வெளாடுவோ தோழரே பெருசா வந்து அவ்டோர் கேம்ஸ்ஸல்லா பெரீஷா வெலாட மாட்டோ வெளையாடுன கிரிக்கெட் விளாடுவோ தோழரே கிரிக்கெட்ல கூட வந்து எப்டினா இப்ப உங்களுக்கு சொல்லவே தேவயில்ல இந்த டி விலல்லா அந்த ஐ பிஎல்லா வந்ததுனாலே ஒரு பத்து டீமா பிரிஞ்சிருவாங்க ஃப்ரண்ட்ஸ்சு பத்து அதாது அந்த பத்து ஃப்ரண்ட்ஸ்சு எங்க போனாலு ஒன்னா தா போவானுங்க இந்த இந்த ரெண்டு மாசம் மூணு மாசமா வந்தாலே போது நா சொல்லவே தேவல அந் பத்து டீமு பத்து பேரு ஒரு ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு ஒரு டீ ஒரு ஒரு டீம் அதாவது அவங்க அந்த ஜெய்க்கிறாங்களோ இல்லையோ அவுங்க ஜெயிக்கிறாங்கன்னா இவுங்க செலுப்ரேட் பண்ணுவாங்க ஏ ஏங்க ஏங்க பாத்தீங்கனா எங்க டீம்ல இந்தன பேரு இத்தன ஸ்கோர் அடிச்சிட்டாரு, இந்த மேரி சிஎஸ்கே அந்த மேரி சிஎஸ்கேவா இருக்கட் ட்டும் ஆர்சிபியா இருக்கட்டும் அந்த மேரி நெறிய சண்ட நடக்கும் தோழரே அந்த மேரிதான் அதாவது அது லைவ்ல விளாடும் போது கூட அதே அதே வந்து அந்த மைண்செட்ல போய்ட்டு அடிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாபுல் அந்த பந்து வருதுனா அந்த பந்து அடிக்கணு, நம்ம இந்த ஸாட் அடிக்கணு, இந்த ஸாட் அடிச்சாங்கனா ஒரு சிக்ஸ் வந்துதா ஐ நம்ம காட்லா நம்ம கெத்துனால தா அப்டி சொல்ட்டு அந்த மாரி தா தோழரே பெரும்பாலு கிரிக்கெட்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலு அந்த மாரிதா எங்களுக்கு தெர்ஞ்ச வரைக்கு கேம்ஸ் தா தோழரு உங்களுக் எதனா தெரிஞ்ச சொல்லுங்க சிறு இதுல எதனா என்ஜாய் பண்ணி பண்ணிருகீங்ளா
ம் கண்டிப்பா தோழரே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து நாங்க வளாட்ரக்கு நிறைய விளையாட்டுகள் வந்துருந்துது ஓடிபுடிச்சு அப் அப்பல்லா வந்து பாத்தீங்ன்னா ஒரு அஞ்சாம் வகுப்பு அந்த மாரி காலகட்டத்தல தா வந்துட்டு நா நல்லா வெளண்ட அந்த மாரி சமயத்துல வந்து பத் த்திங்கன நாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்பறமு வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து வரதுக்கு கொஞ்சோ லேட்டாகு அந்த மாரி சமயத்துல வந்து கூட இருக்குற நம்ம கிளாஸ்ல நம்ம கூட படிக்கிறவங்களோட வந்துட்டு நம்மோ உக்காந்து வெளாண்ட்ருப்போ அப்பல்லா வந்து பாத்தீங்ன்னா ஓடிிபுடுச்சு வெளாட்றது அதுக்கப்ரோ கலர் போட்டு வெளாடுவோ அ பூ பறிக்கவ கிறோம் அந்த இது அந்த மாரி நறைய இது இருக்கு அதுக்கப்ரோ கலர் வந்து இந்த கலர் வேணு அப்டின்னுஸ் சொல்லி சொல்லிட்டு அந்த கலர் யாராவது ஒரு பேரண்ட் வந்து அந்த கலர் துணி போட்டு போனா கூட அவங்களையே போய்புடுச்சுக்கோ அந்த மாரி இதல்லாமே வெளாடுவோ சோ அந்த மாரி வெளாட்றது வந்து ஒரு நல்ல அனுபவமாவே இருந்துது ஆ இது போக வந்து பாத் பாத்தீங்கன்னா நா எங்க ஏரியால வந்து வெளாட்ரோ அப்படிங்குபோது ஆ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன் நா எல்லாருமே போ எங்க ஏரியல எப்டி இருப்பாங்க அப்டின்னா நெறைய அண்ணமார்கள்ருப்பாங்க என் கூட வெளாட்ராவங்க பசங்க பொண்ணுங்க எல்லா என்னோட ஸ்டேஜ் இல்லன்னா என்னோ என்னோவுட ஒரு ரெண்டுவய்சு கீழ இருக்கறவங்க அந்த மாரி தாருப்போ அந்த மாரி நாங்க வந்து வேற வெலாடும் போது நாங்க ஓடிபுடுச்சு வெளாட்ராது அதும் சாய்ங்காலமானாலு வெளாட்டுதா தா அங்க இருக்கு போது வெளட் த்த சாய்ங்காலாலா முடிஷ்ட்டு அதுக்கப்ரோ வந்துட்டு படிச்சுட்டு இது பண் ப்ரது அந்த மாரி நடக்கு அப்ப நாங்க வெளயாடு போது வந்து பாத்திங்கனா ஒவ்வொருத்தங்க வீட்ல ஏதாவது ஒரு சப்பாத்தி செஞ்சது ஆகட்டு இல்ல அந்த மாரி எதாவது வித்யாசமா வந்து செஞ்சாங்க அப்டின்னா வந்துட்டு சாப்ரக்கு கொண்டு வருவாங்க அலவா தா கொண்டு வருவாங்க ஆ அதையுமே வந்துட்டு நாங்கல்ல பகிர்ந்து வந்து சாப்டுவோ வெளாடும்போது ஒரு இது டயட்னஸ் வந்து இருக்க கூடாது அப்டிங்கிற காரணத்துனால அப்போ இப்போ அந்தேறியவள வந்து பாத்தீங்ன்னா அ அண்ணாமார்கல்லல்ல இருக்கு போது அவங்களுக்கு நா ரொம்ப பெட்டு அந்த ஏரியல நா இருக்குற வரைக் இன்னுமே நா வந்து பெட்டுதா இப்ப வரைக்குமே எனக்கு வந்து வயசானாலுமே நான் கொஞ்சோ நாளா டீனேஜா இருக் க்குபோது ஆனாலுமே வந்து நெறய பேர்க்கு நா இன்னு வந்து ஒரு பெட்ட தா இருக்க யாருமேவந்துட்டு அய்யோஇந் பெரிய பொண்ணா ஆய்டுச்சி இப்டி பேசுனோத் திருமணம் ஆயிற்ச்சு இப்படிதா பேசணு அப்டிங்கறமாரி யாரும் கடையாது எல்லாத்டியுமே இனிமே நா வந்து நாளா சிருச்சா சகஜமா தா பேசுவே என் கணவரு வந்து பெருச என்ன மெரடல்ல மாட்டாரு வயசாச்சு இனி என்னமோ பண்ணிட்டு போதுன்னு அப்டின்னு விட்டுவாரு ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சோ மெச்சூரிட்டி இருக்கும் அவருக்கு வந்து கொஞ்சோ மெச்சூரிட்டி இருக்கறனால என்ன விட ஒரு ஒன்பது வயசு அதிகமாருக்கு சோ அதனால ஒரு தேட்டி ப்ளஸ் அப்டிங்கறதுனால அவருக் மெச்சூரிட்டி இருக்கு நா வந்து ஏதோஒன்னு பொருள் ஓட்டிட்டு உருட்டிட்டு இருப்ப என் கணவர் கிட்டயு வந்து வம்பில்லுப்ப ஆனா அவர் பாவோ ரொம்ப பொறுமா வந்து காப் பாரு அந்த மாரி நெறைய விஷியங்கள் இருக்கு அப்ப வந்து நா பெட்டா இருக்கு போது அந்த அண்ணன்கயெல்லாரு க்ரிக்கெட் வெளாடுவாங்க அப்போ எனக்கு வந்து நா வேற ஓரு ஒருவெளடுதா வேலான்ட்டுருப்பே பசங்களோட என்னோட செட்டு பசங் ங்களோட திடீனு அவங்க பேட் எடுத்து அடிக்கறது வந்து எனக்கு ஆசையா இருக்கு அவங்க பவ்லிங் போடுறது கூட எனக்கு தெரியாது அந்த பேட் எடுத்து அடிக்கிறது மட்டு எனக்கு ஆசையாருக்கு அப்போ நா ஒரு வாட்டி எப்போமே அவசங் விளையாட ம்போது போய் பாத்துட்டு அப்ரோ கேப்ப அண்ணா அண்ணா ஒரேஒரு வாட்டி நா வந்து அடிக்கிறனா அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக் பேர் பேட் டிங்னால தெரியாது அப்ரோ சேரி குடுடா அப்டின் சொல்லி குடுத்துருவாங்க இதுக்கு அந்த அண்ணா வந்துபாத்தீங்ன்னா அவ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு கால்னி மர தாருக்கு பக்கத்து வீடன்னாத தா அப்ரோ சேரி சொல்லிட்டு வெளையாண்டோ வெளைன்ட்டு அந்த அண்ணா ஒரு பாட்டி வந்து பாத்தீங்ன்னா இந்த மாரி நா போய் கேக்கவு குடுத்தாரு அந்த அண்ணா வந்து போட்டாரு ஒரு பால் வந்து நா சிக்ஸ் அடிச்சிட்ட அத்னாலயே நா நம்பமுடியில அந்த அண்ணனு கேட்டாங்க நீயா ஆடிச்ச அப்டினு என்னால அந்த பேட்டு கூட தூக்க முடியாது அந்த அளவுக் கு ஒல்லியாவு அந்தளவுக்கு சிறுசாவு நா வந்து இருப்ப ஆ இப்ப வந்து பாத்தீங்னா அந்த அண்ணே கேட்டாரு நீயா அடிச்ச அப்டின்னு ஆமானா அப்டின்ன அங்க இருக் அந்த அண்ணன்கள் கூட சிக்ஸ் அடிச்சது கிடையாதா ந வந்து சிக்ஸ் அடிச்சே அதுக்கப்புறம் பரவால்லயே அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆமனான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து வீடு மாறிட்டு வந்துட்டு அ் அதுக்கப்புறம் இங்க நா எங்க சொந்த வீட்டுக்கு வந்தது அப்புறம் நாங்க விளையாடுறக்கு பார்த்தா எனக்கும் என் அண்ணனுக்கும் வந்து விளையாடுறதுக்கு இங்க எங்க வயசுல வந்து ஆளுங்களே இல்ல அப்புறம் சரி என்னடா பண்றது சொல்ட்டு ஆராம் வகுப்புல இருந்து எங்களோட அந்த குழந்தை பருவம் விளையாட்டுங்கறத நின்னு போச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்ல பழையட் இருக்கும்ப போது அவங்களோட விளையாடும் போது அவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இல் ல அண்ணன் மட்டுும் தான் அந்த இவர பையன் மட்டுும்தான் அந்த அண்ணவனே வந்துட் ட்டு என்னை விட அஞ்சு வயசு ஆறு வயசு வந்து பெருசு ரொம்ப பெருசு அப்ப வந்துட்டு அவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை மேல ஆகும் அப்ப பக்கத்து வீட்ல நான் இருக்கும்போது அ அந்த ஆண்டி வந்து பாத்திங்கன்னா காலில எனக்கு தலை சீவி விடுறது பூ வச்சு உடுறது பொட்டு வச்சு உடுறது எல்லாமே அந்த ஆண் டி தான் பண்ணுவாங்க காலையில அவங்க அவ்ளோ இதா சமைச்சிட்டு இருந்தாலுமே அந்த அண்ணன பள்ளிக்கூடுறல அனுப்புறதுக்கு எனக்கு இருந்தாலும் தலை சீவி விடுறது எல்லாமே பண்ணுவாங்க கிச்சன்ல வச்சு நானே எங்க அம்மாவ தொந்தரவு பண்ணக்க கூடாது அப்படிங்க க்காக அவங்கிட்ட போய் தலைசிவிக்குான் வந்து கண்டினுயூஸ்சா நடந்துட்டே இருந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பக்கம் அதே மாதிரி சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அ அவரோட அப்பா வந்து அந்த அண்ணனோட அப்பா வந்து வருவாரு அவரு கூட வந்து கேரம்போர்டு விளையாடுவேன் கேரம்பர்டல வந்து எப்பவும நான் எல்லாத்தையமே ஏமாத்துவேன் என்னனு தெரில வயசுல இருக்க அப்படிய ஒரு பழக்கம் எல்லாத்துக்குமே வந்து ஏமாத்துவே அவ வந்து எல்லாத்துக்குமே தெரியு பேரன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுது இது ஏமாத்தி ஏமாத்தி விளாடுது அப்படின்னு சொல்ட்டு இருந்தாலும் ன் அந்த அங்கள த்தி விளையாடுவேன் ஏமாத்தி விளையாடுறது அந்த அங்கில் வந்து ஆமா நான் தோத்துட்டேன் அவர் தோத்துட்டாரு பெரியவங்கள தோ வச்சுட்டோ அப்படிங்கறது நமக்கு ஒரு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா நமக்கு ஒரு சிரிப்பு வரும்ல்ல அந்த சிரிப்புக்காக வந்துட்டு அவரு ரசிப்பாரூ ஆ நா தோத்துட்டே அப்படின்னு சொல்லி அந்தா சிரி ச்சன்னா அவர் வந்து ரசிப்பாரு அப்படி ஒரு நல்ல இதுனே சொல்லலா அப்படி வந்து நாங்க பாத்துு பாத்து எல்லாமே இருந்தோம் ஆனா அது வாடக வீடு அப்படிங்கறனால நம்ம வந்து கண்டினியூஸா இருக்கு முடியாது இல்லைங்களா அதனால சேரின்னு சொல்லி அவங்களும் வீடு மாரி போயிட்டாங்க அப்புறம் நாங்களும் வந்துட்டு எங்க சொந்த வீட்டுக்கே வந்து வந்துட்டோ அப்புறம் சேரி அப்படின்னு சொல்ட்டு சமீபத்துல கூட வந்து பேசணும் எப்பனா ஒரு இரண்டு மூன்று ஆண்டுங்களுக்கு முன்னாடி பேசணு என்னோட திருமணத்தை அழைக்கணும்னு சொல்லி நினைச்சோம்ங்க வந்து சிறு பருவத்தில இருந்து நம் பார்த்தட்டு இருக்காங்க இவங்க எல்லா கூட்ட சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பலான்னு பார்த்தா எங்களுக்கு டைம் இல்ல அவ்வளவுக்கு டைம் இல்ல ஒரே ஒரு மாசம் தான் இடைவளி இருந்ததுனால டைம் இல்ல பெருசா அதனால சேரின்னு அவங்களுக்கு இன்னு சங்கடம் எனக்கு வந்து இருக்கு கான்டாக்ட்ல கூட இருக்காங்க சரி நம்ம திடீர்னு போய் பேசலாம் பிரச்சனை இல்லை பேச பேசிட்டோம்னா இப்ப ஏன் சொல்லல அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல ஒரு உருவாகும் இல்லையா அதனால தான்
கொஞ்சம் பயம் ம் என்னதா தெரிஞ்சதா இருந்தாலும் என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்க உரிமையா கேட் ப்பாங்கள என்ன நம்ம குட பதகிருக்காங்க அவங்க அதனால கொஞ்சம் பயமா இருக்கு அதனால அதுதான் தோழி நீங்க சொன்னது வந்து நல்லாதான் இருக்கும் நீங்க சொன்னது வந்து நிறைய பேருக்கு நடந்ததுதான் நானும் இங்க இருக்கிறவங்க கூட நறைய பேர் வந்து அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம கூட இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்க மாரி நம்ம சித்தப்பா மாரி பெரியப்பா மாரி பண்ணுவாங்க அவங்க வந்து நம்ம தோல்வியை வந்து ரசிப்பாங்க ஏன்னா இவங்க ஜெயி்ச்ட்டான் அவங்க தோக்க அதாவது நம்ம ஏமாத்தோரோன்னு தெரிஞ்சு கூட அதை அவங்க ரசிப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப புடிக்கும் சிரி இவங்க சிரிச்சா வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்டி நினைச் இவ சிரிச்சட்டு இருக்கா அப்டினு சொல்லட் நறைய ரசிச்சு அவங்க விட்டு கொடுத்து போற இடத்து இருந்தும் அது ரொம்ப நல்ல அழக அழகா இருக்கும் சொல்ல போனா
ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழரே நம்ம குடுக்கப்பட்ட நேரம் டைம் முடிசிருச்சு மறுபடி வாய்ப்பு கத்து கண்டிப்பா பேசுலாங்க நன்றி நன்றி